ஆ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே அப்புறம் ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ மார்னிங் சாப்ட்டாச்சு லஞ்ச் இனிமேல தா ரெடி பண்ணனும் அங்
அப்டியா ஆ இங்கேயு ஒரு ஃபங்க்ஷன் போலானு நாங்க வெயிட் பண்ட்ருக்கோ அதனால செரி னு அதனால இன்னைக்கு லன்ச் எதுவுமே நாங்க பிரிப்பேர் பண்ணல ஆ அதனால தா ச சேரி அப்டியே உ்காண்ட்ருந்த சேரி இப்டியே சும்மா நம்ம ரொம்ப நாள் பேசியாச்சே அப்டின்னு தா நா கால் பண்ண
ஓகே ஓகே ஓகே பசங்கள்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
பசங்க தூங்கிட்டு இருக்காங்க கொழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க அவுங்க தூங்குறனால தா சேரி நம்ம ஏதாவது வேல பண்ணிர்லா அப்டின்னு சொல்லி நா வேல பண்லா அப்டின்னு சொல்லி எடுத்து வச்சிருக் க எல்லாத்தையு செரி இப்ப வந்து நாங்க போற ஃபங்க்ஷனே வந்து வீடு ஓப்பனிங்க்காகதா போறோ
ஓகே ஓகே
செரி என்னதா இருந்தாலு சொந்த வீடுன்றது ஒன்று வேணு இல்லிங்களா
ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப ஆ ரெண்ட ஹவுஸ் அப்டின்னு சொன்னாலே நம்ம நம்ம சம்பாரிக்கிறதே அதுக்கே பாதி இது குடுக்குற மாரி அப்டியாயிடு எல்லாமே வாடகையில இருந்து பாத்திரத்துல இருந்து எல்லாமே ஆனா நம்ம சொந்த வீட்ல இருக்க மாரி அப்டி ஒரு ஃபீல் எங்கியுமே வராது
ஆ அது கரெக்ட் தா ஏன்னா சொந்த வீட்ல நம்ம இருக்கோ அப்டின்னா நம்பளுக் கு வந்து ஒரு சந்தோஷ இருக்கு நம்ம எதுனாலுமே யாருகிட்டயு பதில் சொல்லத் தேவையில்ல இப்ப வந்து வாடகை வீட்ல இருக்கிறவங்களா வந்து ஆ ரொம்போ ஆ ஓனர்லா கீழ் வீட்லேயே இருக்கிறவங்களா ரொம்ப கொடும அதெல்லாம அவுங்க வந்துட்டு இப்டிதான வீட வெச்சுக்கணு அப்டிதா வீட வெச்சுக்க ணுனு இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக் கு நம்பள்க்கு சொந்த வீடுனா நம்மளுக் பிரச்சனையே இருக்காது இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா நம்ம சொந்த வீடு அப்டின்னாலே இந் யாருட்டயு நம்ம பதில் சொல்லணு அப்டின்ற அவசிய இல்ல இதே வாடக வீடுனா மாச ஆனா இவ்வளோ அமௌண்ட் குடுக்கணு அப்புற வீட்ட க்ளீனா வச்சு க்றதுக்காக சொல்லுவாங்க அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இப்போ நாங்க வந்து இங்க இருக்கோ அவுங்க வந்து வெளியூர்ல வேல பாத்துட்டுருக்காங்க அங்க வந்து வாடக வீடு எடுத்து தா வேல பாத்துட்டு்ருக்காங்க அங்க வந்து எப்டின்னா இப்ப மாச இப்ப ஒன்னா தேதில இருந்து அஞ்சா தேதிக்குள்ள நீங்க வாடக கு டுத்தே ஆகணு அதுவு சிட்டி சைடுனா வாடக வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அது வந்து எக்ஸ்கியூஸே கெடையாது நீங்க அந்த டேட்ல குடுக்கணுன்னா குடுத்தே ஆகணு இல்லனா அதுக் க்கு தகுந்த மாரி எதாச்சு பண்ணிருவாங்க அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி
ம் நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்போ வாடகைக்கு முடியாதவங்க வந்துட்டு வாடகை குடுக்குறதுக்கு யோசிச்சுட்டு நெறைய பேர் போகியத்துக்கு போறாங்க ஆனா இப்பல்லா வீடுங்க எந்த எடத்துலயுமே வந்து நம்மளுக்கு போகியமே கெடைக்க மாட்டேங்குது ஒண்ணு ரென்டல்ல இருக்கணு இல்லைன்னா சொந்த வீடு தா இருக்குற மாதிரி இருக்கு போ கியத்துக்குன்றது வந்து குடுக்மாட்டேன்றாங்க அதுவே நமக் கு ஒரு கஷ்டமாதா இருக்கு போகியோ நம்ம போனோனா நம்ப நம்மளே க்கு வந்து நம்ம இப்ப ஒரு அமௌண்ட் கொடுக்கறோ அப்டினா இப்ப ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நம்ம போகியத்து போறோம்னா நம்மளுக்கு வந்து அது பிராஃபிட்டு ஏன்னா நம்ம அந்த வீட காலி பண்ணிட்டு வரம்போது ஒரு வேள நம்மளுக்கு அந்த வீ டஅலவந்து நம்ம பைப்போ ஏதோ ஒரு சிங்க்கோ ஏதோ ஒன்னு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட்ட மட்டு புடிச்சிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கைக்கு தா வரு
ஓ அப்பிடியா சூப்பர் அ அந்த மாரி இருக்கா
அந்த மாரி இருக்கு நம்பளுக்கு வந்து அவுங்களுக் இப்ப வந்து எப்டினா இந்த நம்ம ஒரு அஞ்சு லட்ச குடுக்குறோம்னா அத பேங்க்ல போட்டு அங்க இன்டரெஸ்ட் வந்துட்டு இருக்கு அவுங்களுக்கு பாட்டுக்கு அதனால அவுங்களுக்கு ஒரு பிரச்சன இருக்காது ஆனா நம்பளோட
யதா நம்மளு வந்து இருக்குற வரையு இருந்துட்டு நம்ம அந்த அமௌண்ட்ட வாங்கி கிட் ர்லா அந்த மார்
ஆமா ஆமா அதுதா பண்ண முடியு ஆ நெறைய வி எடத் துல வந்து அந்த மாதிரி அவுங்க பண்றது இல்ல அவுங்க வந்துட்டு எப்டின்னா ஆட்டோமெட்டிக்கா அவுங்களோடைய ரெண்ட்டு கட்டிட்டு இப்ப மாசத்துக்கு எட்டாயிரரூபா கட்டுறாங்க பத்தாயிர ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தத்து இருவதாயிர ரூபா ஆகுது அந்த ஒரு லட்சத்து இருவதாயிர ரூபா நம்மளுக் சேவிங் தா நம்மள வந்து இப்போ போகி போய்டோ அப்டின்னா நம்மளுக் ரொம்ப யூஸு ஆ அப்டித்தா இல்லீங்ளா
ஆமா நீங்க சொல்றது நா இப்பதா கேள்வி பட்றே எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி எந்த ஹவுஸ் ஓனரு இந்த மாரி பண்ணுறது இல்லன்தா எனக்கு தெரியு ஆனா நீங்க சொல்ற பாய்ண்டு வந்து ஆக்சுவலா அ ஹவுஸ் ஓனருக்கு வந்து பெனிஃபிட் தா நம்ம வாடக நம்ம போறவங்களுக்கு பெனிஃபிட்டா தா இருக்குன் நெனக்கிறே ஏன்னா அவுங்களு வந்து இப்ப பேங்க் கல போட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட் இருக்கு நம்ம கட்ற வரையு சரி நம்ம இருக்கிற வரையு இன்டரெஸ்ட் வந்துட்ருக்கும் நம்ம அக்கப்புறோ போதும் நம்ம கெளம்பிட்டோம் அப்டின்னா அந்த அமோண்ட் நமக்கு திருப் இப்ப அது திரும்ப வந்துரும் அதுனால ஒரு செலவுமே இருக்காதுன்ற மாரி இருக்குல்ல
ஆமா அதுதா கரேட்டு ஏ என்ன நம்ம வ கட்டிட்டு இருக்கோன்னா அ வ் ஒவ்வொரு அந்த ஓனர்களுக்கு நம்ம பதில் சொல்லணு எல்லாருக்குமே நம்ப வந்து எல்லாமே நம்ம சொல்லி ஆகு குனு ஆ இப்டி பண்றோம் அபபடி பண்றோன்டு நம்ம சொல்லி வச்சுட்டுருக்குணு அ வீடெல்லா சுத்தமா வைக்கணும் திடீர்னு ஓனர் வந்து கேப்பாங்க அந்த வீடு பத்தி எல்லாம் நம்ம கேக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சோ கவலையாதா இருக்கும் ஆம் ஒவ்வொருத்தர அவுங்க சூ சூழ்நில அப்டி இருக்லாம் இருந்தாலு நம்ப வந்து ஒன்னு பண்ண முடியாதே வாடகைகுன்னு இருக்கும் போ கட்டிதா ஆகணு அவங்க சொல்றத நம்ம செஞ்சுதா ஆகணு இதே சொந்த வீடோ இல்ல போ போகியத்துக்கு வந்துட்டு இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டந் தா ஓனர் வந்து கொஞ்ச தொந் தொந்தரவா இருந்தாங்கன்னா ஒ அ கஷ்டந்தான் இல்ல ஓனர் வேற எடத்துல இருக்காங்க நம்ம இங்க இருக்குறோம் ஆ போகியத்துக்கு போயிருக்கோ அப்டின்னா அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம வீடு கொஞ்ச சுத்தமா வச்சுக்ற மாதிரி எப்பவுமே இருந்த மாதிரி நம்ம வீடு மாதிரியே நம்ம பாத்துக்குட்டோன்னா கண்டிப்பா அந்த ஓனர்ங்களுக்கும் நம்மளுக் நம்ம மேல ஒரு நம்பிக்க வரும் ம் ஆனா வந்து இப்போ அ நம்ம போகியத்துக்கு போறோம்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க
ம் ம்
மூணு வருஷத்துக்குட்டுனு நம்ப மூணு வருஷத்துக்கு அப்புறமும் நம்ப வீடு நல்லா வச்சுருக்கோம் அப்டின்னா அந்த ஓனர் வந்து வேற யாருக்கு குடுக்க மாட்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க நீங்க இருக்கிற வரிக்கும் அந்த வீட்ல இருந் கோங்க சொல்வாங்க அப்போ நம்மளு வந்து கொஞ்ச ஸ் அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு நம்ப சொந்த வீடு கூட நம்ம வாங்கிக்கலாம்
இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு குடுத்துட்டு நம்ம அத சொந்த மாக்கிக்கலாம் அந்த மாரி ஆப்ஷனு இருக்கா
ஆன் இருக் இருக்கு நம்ப வந்து ரிட்டன் வரும்போது இப்ப நம்ப அஞ்சு லட்சம் கட்டிரு கோன்னு வைங்களே ஒரு வீட்டுக்கு போகியத்துக்கு அப்போ நம்ப என்ன பண்ணலன்னா அந்த ம் அ போகியத்துக்கு அஞ்சு லட்சம் குடுத்தத வந்துட்டு நம்போ வீடுக்கு வேற ஒரு வீட்டுக்கு நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் எல்லா போயி நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரு அஞ்சு லட்ச் சம் தேவ படுதுன்னா அந்த வீடு நம்ம காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போகும் போது இந்த அஞ்சு லட்சம் அப்படியே நம்ம கைக்கு வந்துரும்
ஓ
அதுல நம்ப ஒரு டமேஜோ ஏதோ ஒண்ணு வீட்ல ஆயிடுச்சுன்னா அத கம்மி பண்ணி தருவாங்க அப்ப அது கம்மி பண்ணோனா ஒரு ஐம்பதாயிர ரூபா பக்கம் கம்மியாகும் அவ்ளதா மத்தபடி நம்மடைய நால்ற லட் சம் நம்ப கையில தா இருக்கும் இல்லீங்களா அப்ப நம்ம வந்துட்டு
ஜாமான் வாங்கி போட்டோம் அப்டின்னா அதுக்கு அவுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம எடுத்துட்டு போயிற மாரி இருக் குமா போம் போது
ஆமா எக்ஸ்ட்ரா நம்ப வாங்கி போட்டோன்னா நம்ப தா எடுத்துட்டு போனு அதெல்லா
ஓ சேரி சேரி ஓகே
அதெல்லா நம்ப வந்து அவங்க கிட்ட கேக்ணுன் இல்ல ஒவ்வொரு வீட்டுல ஃபேன் இருக்குன் ஆல்ரெடி ஃபேன் இருந்திருக்கு நம்ப போகும் போதே அ ஏ நம்ப வந்து இன்னொரு நம்ப போகும்போது ஃபேன் இல்ல அப்பிடின்னா நம்பபிக் க்ஸ் பண்றோனா அது நம்ளோடைய அசட்டு தானா நம்ப வந்து அத எடுத்திட் போய்க்கலா ம் நீங்க இப்போ வீடு இருக்கிறது
வந்து சொந்தவீடு தா
ம் சொந்தவீடுன்னா நம்மளு பிரச்சன இல்ல இப்ப நாங்களு வந்து இப்பதா அ ஜனவரில தா வீடு ஓப்பன் பண்ணோ சொந்த வீடு அ அதுனால நம்ப்ளுக்கு இப்பொவந்து எவ்ளோவோ மிச்சொ
அப்ப உங்களுக்கு அத பத்தினா தெரியுல்ல வாடக வீட்டுல பட்ட கஷ்டொல்லா உங்குளுக் தெரியுல்ல என்னா எனக்கு தெரியாது என்னன்ன நா வரியு இருந்ததில்ல அப்புடி அ ஏ நீ ஆன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம்லா தெரியுன் நெனைக்கிற
அ வாடக வீட்ல இருந்ததுல்ல நம்மளுக்கு கஷ்டொ தெரியு ஏனா வந்து இப்போ ஊட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்க்ன்னா நாங்க இருக்குற எடத்துல வந்து அ எல்லாமே வீடு ரெண்டுவீடுமே இருக்கு அ இப்ப வேற எடத்துல நம்ப எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி அந்த மா திரி ஒரு எக்ஸாம்புள்க்கு சொல்றெ நம்ப வீடு இங்க இருக்கு அப்டின்னா வெளில நம்ப எங்காத் வேலைக் போறதா இராந்தா நம்ப வாடக் க வீடு எடுக்கவேண்டிதாருக்கு
ம்
அதுனால பரவால்ல ஏதோ ஒண்ணு அப்டே போகுது அ இப்ப சொந்த வீடு இருக்குறனால நம்மளுக்கு பிரச்சன இல்ல
ஓ சூப்பர் சூப்பர் ஆக்சுலா எல்லாருக்குமே ஒரு வீடுங்கற து அது வேணு ஆன்னா ஏன்னா அதுதான ரொம்பமுக்கியொ அதா நீங்க சொன்னமாரி அந்த ஜாம் அப்பஎங்க தெரிஞ்சவ்ங்க வந்து ஒரு வாடக வீட்லருந்து இன்னொரு வாடக வீட்டுக்கு போயிருகாங்க அனா அங்கருக்க ஜாமல்லா அவுங்க அங்கே வச்சிட்டு அவுங்க புதுசா அப்ப வாஷிங்மெஷின் வாங்கி வெச்சிருந்தாங்க போல அந்தப் பழைய வீட்டுல அனா வந்து அதெல்லா இங்கே இருக்குற மாரி அவுங்க ஒ ஓனர் வந்து சொல்லிட்டு போய்ட்டாரா அதனா அந்த புதுசா வாங்குன வாஷிங்மெஷின்லா பழைய வீட்லே தா வச்சிட்டு வந்துருக்கங்க அந்த மாரி சில ஓனர்ஸ் இருக்காங்கபோல
ஆம்மா ஆம்மா இப்ப நம்ப்ளே வந்து ஒ ஓனா ஒரு ஹவுஸ் வச்சிருக்கோன்னா நம்ப நா நம்ப வாடகிக் குடுக்குறோனா நம்ப எப்பிடி இருப்போ அ ஒர்த்தவுங்க நம்பளுக்கு நம்பிக்கியா இருக்குறவங்கள தா வாடகிக்கு விடுவோ என்னா நம்ப பாத்துப்பாத்து கட்ன வீடு அப்ப அந்த வீடு வந்து ஒர்த்தவுங்க நல்லா வெச்சுக்குணு அப்டின்றத்தா நம்பளுடைய கணிப்பாவுருக்கு இல்லிங் லா அ அதே மாரிதா மத் தவுங்ளுருப்பாங்க ஏன்னா அவுங்ளுக்கு வந்துட்டு நம்ப்ள தப்பா சொல்லமுடியாது என்னா அவுங்க வந்து அவுங்களோடைய காரியத்ல வந்து அவு கரெக்டா தாருப்பாங்க நம்ப வந்து அவுங்ல எதும்மே கொற சொல்ல முடியாது அ என்னா அவுங்க வந்து நம்ப எப்பவுமே வந்து அ ஏ இப்டி வச்சுக்கோங்க அப்டி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா அவுங்குள்க்கு அவுங்க வீடு வந்து அவுங்க கஷ்டப்பட்டு பாத்துபாத்து கட்டீர்ப்பாங்க அப்போ அந்த வீட்ட வந்து வேற ஒருத்தவுங்க இருக்கும்மோது அது அசிங்கப்படுத்துறாங்கன்னா அ அவுங்க தெரிஞ்சவுங்களாருந்தாலுமே கண்டிப்பா நம்ப வந்து கொஞ்சொ அ ரூடாதா ஆகுவோ அ இருந்தாலு வந்து அவுங்ளோடைய சூழ்நிலையு நம்ப புரிஞ்சு கொஞ்சொ அமைதியா சொன்னா கொஞ்சொ அவுங்ளு கேட்டுப்பாங்கன்ற மாரி இருக்கு ஒருசிலர் வந்து என்னதா நீட்டா வெச்சாலு அவுங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க
ஆம்மா நீங்க இருந்த சைடு எப்புடி இந்த மாரில்லா டார்ச்சர் இல்லல்ல
நாங்க இருந்த சைட்ல இந்த மாரி டார்ச்சர்ல்லா எதுமே இல்ல எங்குளுக்கு நல்ல ஓனரு எங்குளுக்கு வா வாடக மட்டு நாங்க கரெக்டா குடுத்துர்வோ
ஓக்கே ஓக்கே அதிகமா இர்க்குமா இல்ல அத் ஆ அஃபர்டபுள் தானா
அஃபோர்டபுளா தா இருக்கு ரீசனபுளா தா இருக்கு நம்ப வந்து எப்டினாலு நம்ப அத மாரி கட் டிக்கலா நல்ல இடமாதோ இருந்துச்சு அதே மாதிரி நல்லா எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கறவங்க அவங்க வந்து நீங்க எப்ப வேணா நீங்க உங்களுக்கு புடிச்ச டைம்ல நீங்க காலி பண்றதா இருந்தாலு ஒண்ணு பிரச்சன இல்ல நீங்க எவ்ளோ நாள் வேணா இருந்துக்கலா அப்டின்னு சொல்ற ஓனர் தான் அவ்ங்க இதுக்கே அந்த வீட்ட கூட வந்து உள்ள வந்து பாத்ததுல அந்த அளவுக்கு அவுங்க வந்து இது ஒரு இது அவுங்ளுடைய சொந்த வீடு தனியா இருக்கு இது வாடக வீடு அவுங்க குடுத்து துருக்காங்க ஆனா இது வரைக்குமே வந்து இந்த மாரிதா நீங்க இருந்தாகணு அப்டின்ற ஒ ஒரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் கூட குடுத்தது இல்ல ஏன்னா நாங்க வந்து கரெக்டா இருந்துப்போ வாடகனா கரெக்டா அந்த டைம்கு கரெக்டா குடுத்துருவோ அந்த மாரி இருந்தனால கொஞ்ச நல்லா ஈஸியா போச்சு செரி நம்ம கூட நம்ப பாக்கலா இப்ப எனக்கு நா நானு ஒரு சொந்த வீடுக்கு இப்போ பங்க்ஷனுக்கு தா போய்ட்டு இருக்கே
ஓகே ஓகே போயிட்டு வாங்க ஆ ஓகேப்பா ஓகே என்ஜாய் பண்ணுங்க பாய்
செரி ஓகே பாய்